ஹலோ ஆ சொல்லுங்க
ஆ நல்லாருக்கீங்களா தோழி
ஆ நா நல்லாருக்கே நீங்க ஃப்ரீயாருக்கீங்ளா
ஆ ஃப்ரீயாருக்கே தோழி பேசுங்க பேசுங்க
ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
ஃப்ரீ டயத்துல வந்து பசங்ளுக்கு பாடசொல்லி குடுத்துக்கிட்ருப்ப
அ நா ஃப்ரீ டைம்ல புக் படிப்பே நா
ஓ அப்புடியா எனக்கு மேக்சிமம் ஃப்ரீ டைம்ன்றது பசங்குளுக்கு பாடொ சொல்லி் குடுக்றதா ஃப்ரீ டைம் தோழி ஆ ஏதாவ்து வேறஎதாவ்து டாபிக்க பத்தி நம்ம பேசுவலாம்மா
ஆ பசங்களுக்கு எப் பாடொ சொல்தரது நல்ல விஷ்யந்தா
ம் நன்றி தோழி.
ஆம்மா நீங்க நீங்க எத்தனாவ்து முர படிச்சிர்க்கீங்க
நா பி சி ஏ படிச்சிருக்கே தோழி
அவ் ஓக்கே
ம் நீங்க என்ன படிச்சிருக்கிங்க தோழி?
நா வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்
படிச்சுகிட்ருக்கிங்க ஓ சரி சரி சரி ஆ உங்க வாய்ஸ் உங்க உங்க உங்க அ பக்கத்துலருந்து எரச்சல் சவுண்ட் அதிகமா கேக்குது தோழி
எரச்சல் சவுன் பக்கத்துல வேற யாருமே இல்லையே
ஆனா வாய்ஸ் ஒரு மாரி சவுண்டு இரைச்சல் சவுண்டோட இருக்கு தோழி நீங்க காலேஜுக் போயிட்டு வர்றது ஏ எ ப்படி இந்த மாரி இதுல பேருந்துல போவிங்களா இல்ல ஆட் இதுல பேருந்து பைக்ல டூ ஆ இருசக் கர வாகனத்துல நீங்க போறிங்க அந்த இருசக்கர வாகன த்துல போறப்ப ஆ நெறைய விஷயங்ள பாத்துருப்பிங்கல்ல சாலையோரத்துல என்னென்னல்லா உங்களுக்கு அந்தது அதாவது மெம்ரீஸ்ல வெச்சிருக்க மாரி ஏதாவது ஞாபக இருக் கா நினைவுகள நினைவுகள்ல